நலமா இருக்கோ தோழி நீங்க நலமா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கேன் இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப் ப்டி போச்சு ஆ சாப்பிட்டாச்சு காலையிலருந்து உங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்டி போச்சி என்னல்லா பண்ணீங்க நீங்க
இன்னிக்கு ஃபுல்லா நாள் ரொம்ப கடினமா போனது தோழி
எந்த மாதிரியே சொல்றீங்கலே எனக்குமே
என்னாச்சி தோழி உங்களுக்கு என்ன
ம் எனக்கு என்னாச்சுன்னா காலையில இருந்து ஒரே கொஞ்சோ பேக் பெயின்னா இருந்துனால எதுவுமே சரியாவே சமைக்க முடியல காலையில பாத்தீங்கன்னா பிரட்டோஸ்ட் மாதிரி போட்ட ரெண்டு பசங்களுக்கு செஞ்சுட்டு நானுமே அதேதா சாப்ட்ட மத்தியானம் பாத்தீங்கன்னா? மத்தியானம் சமையல் செய்யலா, அதுவுமே செய்யல அடிக்கிற வெயில் அப்டி. போட்டு படா படுத்து அடுப்பாண்ட நிக்க முடில அதனால என்ன பண்ண மதியானம ரொம்ப! வெயில் ஜாஸ்தியா இருக்கு அடுப்பு. அடுபாண்டா நிக்கவே முடில என்னால என்ன பண்ண குருமா இருந்துச்சு, நைட்டு வச்ச குருமா இருந் இல்ல. அதுனால தோச மாவு வாங்கி? மதியான நாங்க எல்லாரும், ஆளுக்கு ஒரு ரெண்டு தோசைய போட்டு சாப்பிட்டு கம்முன் படுத்துட்டோ கொஞ்ச நேர அப்ப நம்ம நைட்டு தா இது கொஞ்ச ரெஸ்டா முதல்லயே வேலைய ஆரம்பிச்சிருக்கலாம் போல லேட்.. ஆரம்பிச்சதுனால ஒரு பாயா சேய்றன்துறனால ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பன்னெ மணி ஒன்பது மணி ஆயிச்சு எங்க வீட்டுக்காரே வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ நேர ஆயிப்போச்சு எனக்கு. அது பாத்தீங்கன்னா! வேகவே மாட்டங்குது நா செஞ்ச பழக்க இல்ல முன்ன பின்ன எத்தன விசில் வுடுறதுன்னு.. முதல்ல சரி, சூப் எடுத்துமோ பசங்களுக்கு அப்டின்னு சொல்லி சூப்.. சுப்புக்கு ஒரு நாலு விசில் வச்ச சூப் செஞ்சு பசங்க எல்லாருமே ஒரு ஏழு மணி போல எல்லாரும் குடிச்சோ ஓரளவு நல்லாதா இருந்துச்சு. அப்பற அதுல இருந்து அந்த ஆட்டுக்கல் இத வந்து எடுத்து வச்சு. கொஞ்ச அதுக்கப்பற மசாலா அது இதுன்னு எல்லாமே அது ப்ரொசீஜர் இது பண்ணி எல்லாத்தையும் அரச்சு. அப்டிட்டு என்ன பண்ண கரெக்டா எட்ர மணி போலதா கொஞ்ச தாளிச்சி வுட்ட சரி நா அதுலயு நல்லா ஆனா! வெந்த மாதிரிதா இருந்துச்சு. சூப்புல சரின்னு ஒரு அஞ்சு விசில் வுட்டு. ஆப் பண்ணிட்டு. அப்பற சாப்டும், போது அப்டியே! குக்கர கொண்டாந்து வச்சு பார்த்தாக்கா. இன்னு கொஞ்ச வேகவே இல்ல கல்லா இருக்கு. என்னடா! இது இப்ப மாக முட்டு. நெறைய விசில் வச்சுட்டு, இந்த மாரியே இருக்குன்னு ரொம்ப உஷாரா ஆயி போச்சு அதனால சரி வேறு குழம்ப மட்டும் ஊத்தி சாப்புட்டோ நம்ம திக்கா வேர ஆயிடுச்சு. ரொம்ப! சரி நாளைக்கு வேணும்னா நம்ம இன்னு கொஞ்ச தண்ணிய ஊத்தி நெறைய விசில் விடுவோ அப்டின்னு கொஞ்ச, சொதப்பிருச்சு காலையில இருந்தே எந்த வேலையும் இல்ல இது ஆசையா நம்ம எடுத்து. எடுத்து செஞ்சாக்கா. இது கொஞ்ச நெறைய சொதப்பலாவே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு மறுபடியும் அத விசில் விடணும் காலையில விசில் விட்டு எப்டி இருக்குன்னு பாக்கணு இந்த மாதிரி போயிடுச்சு. எனக்கு
இந்த நாளே, சமைலயே ரொம்ப கடினமா போயிருச்சு.
ம்...
தோழி நீங்க! எந்த மாதிரி பழக்கங்கள் வச்சிருக்கீங்க? கா இந்த சில பேருக்கு புக்கு படிக்கிறதா இருக் சில பேர் சமைக்கிறதா இருக்கும். நீங்க எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க
எனக்கு அ சமையல் தான்ப்பா ரொம்ப பிடிக்கும். சமையல் வித விதமா எதன்னா பசங்களுக்கு செஞ்சு.. தரனும். கணவருக்கு செஞ்சு தரனும், இன்னு யார்ன்னா வீட்டுக்கு விருந்தாளி வராங்கன்னா அவுங்களுக் க்கு எந்த ஒரு.. தவறு இல்லாம செய்யணும். எனக்கு அதுதா ஏன்னா! சாப்ட போது அவங்க முகத்துல பாக்குற அந்த சிரிப்பு இப்போ வந்து ஒரு சந்தோஷ திருப்தின்றது வந்து எனக்கு அது ரொம்ப! புடிக்கும் எனக்கு நிறைய பேருக்கு சமைச்சு கொடுத்து. அவங்க நல்லா இருக்கு, அப்டின்னு சொல்ற வார்த்த எனக்கு வந்து ரொம்ப! புடிக்கும் எனக்கு அதனால அதிகமா சமையல் பண்றது ரொம்ப புடிக்கும். எனக்கு
உம் எது எது அதிகமா சமைப்பீங்க தோழி
அதிகமா, பிரியாணி பிரியாணி அப்புறம் பாயசோ செய்வேன். அந்த, மக்ரூனி பிடிக்குங்க. எ எனக்கு எங்க வீட்டு, பசங்களுக்குல்லாம் ரொம்ப மக்ரோனி பிடிக்கும். ஒரே மக்ரோன் பையித் த்தியோனு சொல்லலாம். எப்பயாவ்து அதுலயே அது முட்ட போட்டு வேற செய்யணும்னு சொல்லுவாங்க. ஒரு நேரம் முட்ட போட்டு செய்னும். ஒரு நேரோம் எதனா சொதப்பலாயிரும். ஒரு நேரொ நல்லா திருத்திரியா, முட்ட நல்லா அங்கங்க இருக்கும். இல்லாட்டி, ஒரு வேல நல்லா அதுலயே மஸ் சிஞ்சற மாரி ஆயிரும் அப்றம் க சிக்கன் போட்டு மக்ரோனி செ செஞ்சா நல்லா இருக்கும் கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் போட்டு அப்டிலாம் இது பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க எந்த மாரி ஒங்ளுக்கு இன்னைக்கு நாள் என்னாச்சு நீங்க என்ன சமச்சீங்க மத் தியானொம் என்ன செஞ்சீங்க ஒங்க வீட்ல‌ எப்டி
எனக்கு சமைக்க தெரியாது தோழி
ந
சும்மா அந்த நாள வந்து அப்டியே அங்க இங்க சுத்திட்டு புக்குகளு படிச்சுகிட்டு அப்டித்தான் தோழி ஓட்றோம்
ம் என்ன புக் படுப்பீங்க கதையா இல்ல எ எந்த மாதிரி நீங்க படுப்பீங்க இது புக் மாரி படுப்பீங்ளா எந்த மாரி
நாவல்
ம்
பாரதியார் கவிதைகள் இது நெறைய பா புக் படிப்பே தோழி அ
ஆனா வெகேஷன்ல எல்லா பாத்தீங்கன்னா இந்த வெகேஷ ன் வேற ஓவர் ஓவர்னா அப்டின்
அ தோழி
இந்த வெகேஷன் இருக்கு இல்லையா நீங்க போனீங்ளா எங்கயாச்சு வெ வெகேஷன் போனீங்ளா எங்க போனீங்க நா எங்யுமே நாயு அதேதான் நான் எங்கேயுமே போல ஆமா பசங்களும் லீவே மு முடிஞ்சிருச்சு எங்கேயமே போல எங்கயாச்சும் போலனா இந்த நேரம் பாத்து செலவு கொஞ்சம் ஒரு கல்யாணொ ஒன்னு நடந்தனால செலவு அதிகமா ஆயிடுச்சு எங்களுக்கு அதனால எந்த வெக்கேஷனும் அந்த அளவுக்கு எங்கனால போக முடியாமே போயிருச்சு ரொம்ப கஷ்டமாயிச்சி எங்கேயுமே கடைசியா கடைசியா நா ஒரு பொருள் காட்சிக்காவ்து போ போணும் அப்டின்னு தான் நெனைச்சிருந்தோம் அது வேற இந்த மாசோ பத்தாந் தேதி வரையுமா எவ்ளோவோதான் இருக்கு அதுக்குள்ளயும் ஒரு தடவையாவ்து போயிட்டு வ ர்ணும் அப்டின்னு தான் நா நெனைச்சிருக்கேன்‌ ஏனா நம்ம போல்னா பல பசங்களு ஏன்னா இப்ப பசங்க பாத்தீங்ன்னா இப்போ ஸ்கூலுக்கு போறாங்க அப்டின்னா அங்க வந்து மிஸ்ங்க எல்லாம் வந்து கேப்பாங்களா இந்த பாத்தும் ஒரு மாசொ நீங்க எப்டி கடந்தீங்க என்ன பண்ணீங்க எங்கெல்லாம் போனீங்க எதெல்லாம் பாத்தீங்க அப்ட்லா அவுங்க வந்து கேப்பாங்க அது சொல்றதுக்காவுது ஏதாவது இருக்கணும்ல பசங்களுக்கு நாங்க இங்க போனோம் அப்பா இங்க கூட்டுப் போனாங்க இந்த கல்யாணத்துக்கு போன இந்த பொருள்காட்சி இந்த பார்க்கு அப்டி சொல்றதுக்கு எதுவுமே இல்ல ஏன்னா என்னனு தெரியல இந்த வாட்டி ரொம்பவே டைட் ட்டா போனனால எங்கனால எங்கயுமே வெளிய அந்தளவுக் சுத்தவே முடில உன்னோர் பக்கோ வெயில் வேற ஜாஸ்தி இப்பதா ஒர் ரெண்டு நாள் தா கொஞ்சோ ப ரவா இல்லாத மாரி இர்க்கு மத்த ஊருகல்லா பாத்தீங்ன்னா நல்லா மழ பேஞ்சிர்க்கு இங்கதா அந்தளவுக்கு மழையே இல்லாம இருக்கு ரொம்போ ஒ நடுவ்ல ஒரு தடவ மட் டுந்தா இந்த சென்னைல மழ பேஞ்சிச்சு வேற எங்கயுமே பாத்தீங்கன்னா அந்தளவுக்கு இங்கனக்குள்ள மழையே வரல எங்க கிராமத்துல்லா பாத்தீங்னா அங்கெல்லா தெனமு காலைல வெயில் அடிக்கிதா சாய்ந்தரோ ஆனா மழையா நல்லா இந்த மாரிதா போய்ட்டுருக்கு உங்க ஊர்லல்லா எப்டி மழ பெய்தா இல்ல வெயில் ஜாஸ்தியா இருக்கா உங்க ஊர்ல
வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு தோழி வெயிலு
ம்
மழையே வர்ல ரொம்போ இங்கர்ந்து கொஞ்ச தூரங்கூட போக முட்ல தோழி அடிக்கிற வெயில்ல தோழி உங்க வீட்ல எத்தன பேரு தோழி யாரார் ருக்கீங்க
எங்க வீட்ல நானு எங்க ஹஸ்பண்ட் எங்க ஹஸ்பண்ட் அவ்ளோ தா அப்றோ ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரே சேட்டக்கார பசங்க தா எங்க வீட்ல இருக்காங்க ரெண்டு ஆ
எப்பிடி தோழி இந்த லீவுல இந்த லீவ்ல எப்பிடி பாத்துக்கிரு பாத்துக்கிட் டீங்க அவுங்களக
வேற ஒன்னுல்ல என்னா கொஞ்சோ அமைதியான பசங்க சொன்னா கேக்கற புள்ளைங்க எம் இல்லைங்க அதனட அந்தளவுக்கு ஒரு மாசோ ஓடிருச்சு ஒரு தடவ மட்டுந்தா நாங்க வெளிய எங்க கிராமத்துக்கு போய்ட்டு வந்தோ அங்க ஒரு மேரேஜு அப்றோ கொஞ்சோ ரெண்டு மூண் நாள் இருந்துச்சி விருந்துன் சொல்லிட்டு ஒருக்கா போய் ட்டு வந்தோ அவ்ளோதா இது மட்டு தா நாங்க வெளிய போனோ வேற எங்கயுமே போல ஒரு படதுமு படத்துக்காச்சு போணு போணுன் நென்ச்சுக்கிட்டேர்ந்தே கடைசில இந்த பட் நாங்க போறத்துக்குள்ள அந்தந்த படமே தூக்கிட்டா தேட்டர்லர்ந்தே என்னன்னே தெரிரதுப்பா நாங்க பாக்கவே இல்ல கடைசில ம் என்னடா இ து ஆனா இப்ப கடைசியா நென்ச்சிருக்க தளபதி படோ அது ஒன்னு மட்டுந்தா பாக்கணுன் ஆசையாருக்கு அதையு நாங்க பாக்கற்த்துக்குள்ள தூக்கிட கூடாத் ஏனா கரெட்டா அது வரும்போ அந்த நேரோன் பாத் துக கைல வந்து பணோ இருக்க மாட்டேங்கிது நமக்கு போணுன் தோண மாட்டேங்கிது வேற ஒன்னு இல்லாம நம்ம எப்டி போறதுன்ட்டு ஆனா இப்ப அது ஒன்னு தா நெனச்சிருக்கோ வந்தா பசங்மே எல்லாரு என்ஜாய் பண்ணீட் சொல்லிக்கிட்டுருக்காங்க வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து போணு அப்டின்ட்டு எனக்குமே அ விஜய் தா பாத்தீங்னா ரொம்போ புடிக்கு செரி கடைசியா அது ஒன்னு தான இருக்கு அவுங்களோட மூவி அதனால உங்களுக்கு யார ஆக்டர் புடிக்கு உங்களுக்கு ரசிகர் யார புடிக்கு தனுஷா ம் அவரோட படங்கூட இப்ப நா பாத் தே கடைசியா ஃபோன்ல தா பாத்தே ஒர் ரெண் நாள் முன்னாடி நல்லா தா இருந்துச்சு கத பேர் வந்து ஆ நல்லாருந்ச்சு ஆமா ஆமா கரெட்டு கரெட்டு நல்லாருந்ச்சு அப்ப பாக்கற்த்துக்கு ரொம்போ கொஞ்சோ வித்தியாசமா இருந்துச்சு ஆனா பரவால்ல மொதல்ல கொஞ்சோ இதுவா போற மாரி இருந்துச்சு ஆனா அதுக்கப்பறோ பரவால்ல நல்லா போக போக கொஞ்சோ இதுவா இருந்துச்சு அதையுமே தேட்டர்ல தா பாக்கணுன்ஸு ஆனா எடுத்துட்டாங்க அது பாக்க முடியாது அப்டின் சொல்ட்டாங்க அந்த கரு உப்பு படம் அதுதான சூரியாத்து அதுக்குப் போனோ அப்டின்னா வந்து அது வெறும் சண்டை இதிவாதா இருக் அந்த அளவுக்கு எதுவூ இல்ல ரொம்ப இதுவா இருக்கு அதனால வேண்டா அப்டின்னு சொல்ட்டாங்க சரி இப்போ ம் சொல்லுங்க
தொல்லுங்க தோழி ம் நீங்க செல்லுங்க தோழி
இல்ல அதுதா ம் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
அந்த படம் பார்த்தவங்க எல்லாரூ ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு தா சொல்லிட் டிருந்தாங்க கருப்பு பார்த்தவங்க
ம் கத இல்ல அதிகமா சண்ட தா ஓடுது அப்டின்னு சொன்னாங்க அதனால தா ஏன்னா பசங்களுக்கு வந்து கொஞ்சொ காமெடியா கொஞ்சொ ஃபேமிலி படமா இருந்தா நல்லா இருக்கூல்ல அதை ப்பு புள்ளிங்க ரசிச்சு சிரிச் பிடிச்ச படமா இருந்தா நல்லா இருக்கூ அந்த இந்த படத்துக்கு போகணும்ன்னு நினைச்சேப்பா அந்த யூத் இல்ல இப்ப வந்துச்சே அதையூ நாங்க போறுத்துக்குல்லே தூக்கிட்டா தியேட்டர்ல இருந்து இப்ப போலா அப்பா போலா அப்பா போலான்ட்டு நெனைச்சு நெனைச் சே சரி போலான்ட்டு போன்ல போட்டு பார்த்தா அந்த படமே ஓட் நல்லா இருந்தா என்ன நம்மளுக்கு வந்து சோதனை இந்த படத்த வந்து ஸ்டார்ட் ஆனதுதா இதுக்கு போலானா போலாங் கருப்பு ப்புக்கு போல அப்புறோ கராக்கு போல இந்த மாதிரி ஆயிடுச்சு எந்த படத்து த்து தா போனே கடைசி வரைக்கூ அதுக்கப்புறோ அது போன்லயே பார்த்தே நல்லா இருந்துச்சு அந்த யூத்து படங்களூ பரவால்ல அதுதான ‌அது கொஞ்சொ நல்ல காமெடியே இருந்துச்சு அழகா அது பசங்கள வந்து கூட்டிட்டு போயிருக்கலா பாக்கறத்துக்கு பா சொம்மா பொரு சிரிச்சு கிரிச்சு நல்லா ஜாலியா காமெடியா இருந்ச்சு கொஞ்சொ நல்லா இருந்ச்சு அம்மா சென்டிமெண்ட்டூ கடைசியில அதெல்லா கொஞ்சொ ஒரு மாதிரியா ஃபீலிங்கா போச்சு நல்லா இருந்ச்சா ஆனா பரவால்ல நீங்க ஏதாவது படத்துக்கு போனீங்களா நீங்க
இன்னூம் போனே தர்லிங்னா போணூ
அப்டிங்களா அ செரி சேர் நம்ம அடுத்த பிரிவுல நம்ம வந்து சந்திக்கலா
நா வந்து ஃப்ரீலான்ச்ஸ்
நன்றி வணக்கம்